ஹலோ வணக்கம் தோழி
சவுண்ட் கம்மியா வருது
வணக்கம் ஜாஸ்தி வருதா ஆ என்னா பண்ணுக்கிறீங்க
நா இப்பதா எழ்ந்து டீ வச்சுட்டுருக்கே நீ
ஏ லேட்டா நா டீ
ஆ நைட்டு ஒரு மணியாயு தூக்கமே வர்ல ரெண்டு பேருக்குமே அவளு முழிச்சுனே இருந்தா நானு முழிச்சுனே இருந்தே தூக்கோ வரல தூக்கோ வரலன்னு பொழம்பினு இருந்தோ
அ பகல்ல தூங்குனீங்ளா
நா இன்னைக்கு கொஞ்ச நாளா சரியா தூக்கமே வர்றதே இல்ல பகல்ல எங்க தூங்குறது அ அவதா இப்ப லேட்டா எழ்றால லேட்டா எழ்றதுனால நைட்ல சீக்கிரோ தூக்கோ வர்றதுல
ம்ஹூ ம் எப்போ காலேஜி ஓப்பனு
ஆறாந்தேதி
அர்ச்சனாக்கு எப்போ காலேஜ் ஓப்பனு
அ ஜுன் ஆறு
ஜூன் ஆறா எது பாத்தாச்சா ஓ வேல எது பி ஜி எலா பாத்தாச்சா
ஆ பாத்தாச் சு ஒரு பொண்ணு யாரோ இன்னைக்குதா சொல்றேன் சொல்லிக்கிறாங்க கூட ஜாயின் பண்ற துக்கு ஜாயின் பண்ணா ஓ தனியா இருக்ளா இல்ல நானு காட்பாடிக்கு இங்கக்கு சுத்துரோ
இல்ல இல்ல யாருன்னா இன்க்ளூட் பண்ணிக்க சொல்லுங்கோ சின்ன வயசோ இல்ல பெரிய வயசோ யாரோ ஒருத்தர் இருந்தா போது ஸ்டூடண்டா யாருன்னா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தரு ஹெல்ப்பா இருக்கு எங்க இங்கைக்கு அங்கைக்கு எப்டி திரிய முடியு கஷ் டோல்ல ரொம்பா உங்களுக்கு கஷ்டோ அவங்களுக்கு கஷ்டோ ம்
யாருமே வந்து செட் ஆவலன் சொல்லினுகிறா பாக்லா யாரு வர்ல பத்துக்கு நாளைக்கு தா இன்னைக்கு சொல்றேனிக்குறாங்களா அப்டி சொன்னாங்கன்னா கெடக்கணுன் வேண்டின்கிறே
ம் லீவா ஒர்க் இல்யா
அஹா ஏய் ம்
ம் ஏ திருப்பத்தூருக்கு போவீங்கன் சொன்னாங்க
இன்னு போல போல
ஃபோன் பண்லையா அவங்க அம்மா
இல்லயே பண்ல பண்ணணு நா எந்தது நானு லேட்டு தா எட்டர மணிக்குதா எந்தே
இன்னைக்கு போறதா இருந்தாங்க திருப்பத்தூருக்கு இன்னைக்கு போற தா இருந்தாங்க சரி நீங்க ஜாபுக்கு போனா அங்கருந்து அப்டியே பிக்கப் பண்ணிக்லா அப்டினு சொன்னாங்க நீங்க ஜாப் போலியே அப்போ இங்கருந்து கூட்டுனு போவாங்கன் நெனக்கிறே
னாலே அம்மா பொண்ணு தா எடுப்பாங்க அவங்க எடுக்கறதுக்கு நாம என்னத்துக்கு போயி
அப்டி இல்ல
ஏ அங்க போனாலே நம்ள ஒரு இதா கூட கணக்கா கூட எடுத்துக்க மாட்டாங்க
ஆவ்வா வா
அ அ அம் சும்மா வேடிக்கதா பாத்துனுங்க அந்த வேடிக் பாத்துனு கிறத வீட்ல ஏதாவ்து நம்பு செய்லா அவ அம் மா போயே எடுக் உட மாட்டா
அவளுக்கு அவளே குரியா இருக்குவாங்க என்னா வேணு நம்ம பசுங்குளே நம்முளுக்கு வாங்கற்துக்கு என்னான் தேடினுக்குவா
நா சொல்றே அவு நீ வாங்கிக்கமா அதுக்கப்புறமா இன்னொன் ஒரு ஆறு மாச இருக்குது ஆறு மாஸ்த்துக்குள்ள எதோ ஒன்னு மாற்றோ வரு பண்ணிக்கிலா அப்டின் சொல்ற கேக்க மாட்டேன்றா அவ அவளோ பிரைன் வாஷ் பண்ணி வக் ச்சற்ற அம்மாவ
இல்ல அம் அப்பாவு சொன்னாங்க அரஅர சவர வாங்கி வெச்சுக்வ அப்டின்ட்டு அவ கேக்ல அ இப்போ
அ அப்டி கூட வாங்கி வெச்சுக்லா ஒரு சின்ன முட்டு மாரி அர அர கிராம்ல வந்து வந்து வாங்கிட்டு அ அவ்ளுக் தேவேனா ஒரு அர சவர கூட வாங்கி வச்சுக்லா
ம் அம்மா நன்ச்சி சே இது வாங்க்கிலா வ மோந்தரோ அப்டின் டு அவுங்க பசங்ளுக்கு வேன்னா மோட் டு அந்த பக்க போய் வாங்கிக்கலான்ட்டு ஆறு மாஸ்த்துக்கு அப்றமும் காஸ் வேணுல்ல இப் அது இர்க்கற்து வாங்கி வச்சிற்லா அப்ப எப்ப எப்டி வரு காசு அப்டின் பாக்குறாங்க தெரில இன்னிக்கி கோல்டு் ரேட் எப்டின் தெர்ல போய் தா பாக்குனு எங் பெரிய் பொண்ணு எங் சின்ன பொண்ணயு கூட்னு போற அப்டின் சொன்னாங்கோ சேரி நா சொன்ன ஆஃபீஸ் லீவா அப்டின்னு சேரி ஃபோன் பண்ற அத செரி நானு பேசும்போது கன்வே பண்ண இல்லனா நீங் பேசுங்கோ அப்டின்னாங்க சரி அப்டின்னாங்க
அ நா போ போற நேர இங் உக்கான்னு பேக்கு போட்டுனுக்கு என்க்கு தா டைம் தா வேஸ்ட் ஆவு
ஃபேகு போட்டச்சா
அ அ இப்பதா ரெண்டாவ்து ஸ்டெப் போட்ருக்க அவுங்க சீக்கர போட்டு குடுங்க அப்டின் சொல்லிட்ருக்காங்க ஒரு மூணு ஃபேக் ஆட்ரு குத்துருக்காங்க அ அதாவ்து போடலா இவுங் பின்னாடி சும்மா சுத்தின் இக்கற்துக் ஒரு டீ காப்பி கூட வாங் தரமாட்டாங்க ஓசில்யோ ஓசில்லே கடக்கார் கூடுத் கற்தே போது அப்டின் சொல்லி உட்ருவாங்க
இப்ப அம்மாக்கு முடிலன்றாங்க அப்ப செரி ரோட்டல்ல வாங்கி சாப்புல்லா மாதி இருக்குது ரொம்ப கஷ்ட்டமாக்குதுன்னா இல்லல்ல எங்க பசங்களுக் எல்லா ஒத்து வராது நீ சாப்பாடு செய்யி அப்டின்றாங்க நா என்ன சொன்ன நீங்க சாப்பாடு செய்யின் சொல்றதுக் பதுலா அங்கந்தே சாப்பாடு செஞ்சி எத்துன்னு வர வேண்டிதான ஒங்க பொண்ணு அப்டின்ன அதல்லா அவ்ங்க செய் மாட்டாங்க அப்டின்ன சேரி சேரி அப்டினா அதோட ம்
மாமியார் வீட்ல போனா அஞ்சு மூணு அடுக்க எல்லா செய்வா ஓரகத்தி மொதகண்டு ஓரகத்தி பசங்ளுக் வரயு செய்வா இங்க வந்தா மட் ட அம்மா உசுர் எடுத்துனு ஒக்கான்ருப்பா
இல்ல
அ அத கேட்டா கு கொஞ்ச லவ்டா இருக்கு கேட்டா வாயே திறக்க மாட்டா
ம்
அம்மா தான எனக்கு பாக்கட்டு அப்டின்வா அம்மாக்கு வய்ஸ் ஆகுதுன்றது தெரியாது
ஆ கஷ்டமா இருக்குது அப்டின் சொன் அம்மா அவ காதுலே வாங்கல போல் தெர்து இல்ல இங்க இருக்கும் போது அவுங்க வீட்ல இருக்கும் போது சாப்பறது குளிக்கிறது அதெல்லா அறவுரு ஒரு ஒரு கொடோ எடுத்துப்பாங்க இப்போ போனோ வித்தின் செகண்ட்ல சாப்ட்டு வந்து நிக்கிறாங்க கடைல கஸ்டமர் வந்ட்டாங்க ஃபோன் அடிச்சா இதோ வரேன்னு வந்து நிக்கிறா போனதே அஞ்சி நிமிஷோ முன்னாடி பங்க்ஷன்ல அவ்ளோ முன்ன செகண்ட்ல சாப்புட்டு குடுகுடுன்னு வந்து நிக்கிறாங் ம் எவ்ளோ சூப்பர் ஃபாஸ்ட் டாய்டு போறாங்கோ கல்யாணோ ஆனா சூப்பரா ஃபாஸ்டா ஆவணுனு அப் அவுங்கள பாத்தா தெரியுனு உங்கள்து
எங்க பசங்கள கூட ட்ரைனிங் போட்ணு அவ்ங்கிட்ட தா
ஆமா நிஜமா நிஜமா நானு ராஜேஷ் சொல்லின் தா வந்தே இதில வரம்போது ட்ரெயின்ல வரம்போது அய்யய்யோ எங்க ரேவதி இப்டியா மாறிட்டா அவ்ளோ சூப்பர் ஃபாஸ்ட்டா இருக்கறா அது எல்லார்கிட்டயு பேஸ்றா அ நீங்க ரொம்ப மாத்திட்டிக்கிறீங்கோ அப்டின்னு ஆமா ஆமா அப்டின் சொல்லு வராரு கூட வரம்போது
மார்னா நல்லத் தா
ஆமா
அ ஆ அது ஒண்ணு தப்பில்ல ஆனா இது இந்த இது தோழி அவுங்க இங்கயு‌ கஷ்டப்பட்றாங்கன் யோசிக்க மாட்டேன்றாலே வந்து நா நீங்க ரெஸ்ட் எடுக்கத்தா வந்துக்கறே நீங்க தா செய்ணு அப்ப நாமல்லா எங்க போய் ரெஸ்ட் எடுக்கறது அம்மா எங்க ரெஸ்ட் எடுக்கறது
அதா அது அவுங்க அவுங்க தெரியில அவுங்க கல்யாணோ பண்ணி குடுத்த எடோ அப்டின் நெனச்சுங்கறாங்ளா என்னவோ தெர்ல அ ஓரகத்தி க்கி மாமியாருக்கு வீட்டுக்கார் செய்ணுன்ட்டு இ பிக்சர் பண்ட்டுக்கிறாங்கோ அவுங்க ம்
ஏ உக்காந்துனு அவள கேக்றது ஏ அவுங்களுக்கெல்லா வேல செய்வே தெரியாதா
ஆமா கேக்கணு அது வாயி அங்க வரமாட்டேன்து இங்க வந்து மட்டு பேசுறாங்கோ
ம் மத்திய சாப்பாடு
மதிய சாப்ட்டு பலவு செய்லான் இருக்கிறே வெஜிடபிள்ஸ் ரைஸு காலைல லெமன் ரைஸு மூக்கல்ல சொரக்கா எல்லா போட்டு மசாலா கொழம்பு வெச்சுக்கறே
இல்ல லெமன் ரைஸுக்கே கொ கொழம்பா புரியிலயே
சப்பாத்திக்கி கொழம்பு அ லெமன் ரைஸ் க்குமே கொஞ்சோ இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க எங்க வீட்கார்ஸ்சா அப்டிதா போட்டு சாப்டுவாங்கோ
அ ரெண்டு நேரமுமே ரைஸ்ஸேவா
இல்ல கொஞ்சோன்டு ரைஸ் ஒரு கைபிடி கைபிடி அளவுக்கு காலைலே கொஞ்சோ நைட்டுக் கொஞ்சோ மதியோ ஸ்வீட் பொட்டொட்டோ பப்பாயா அப்பறோ ரெண்டு முட்டை அவ்ளோத இது சப்பாத்திக்கு எதான கிரேவிஸ் ஆஹா அதெல்லா ஒரு மூணு ஆமா மூணு வருஷத்துக்கு முன்னாடிருந்து உட்டாரு எது சாப்பறதுல டெய்லி டேடிங்ளே எண்ணி டேட்டிங்லேருந்து அது நானு வாக்கிங் போறே ஆனா கொஞ்சோ பாட காண அது போய்னே இகுது அது வந்து சாப்பினேக்கிறே அதனால குறய மாட்டேது டை ட்டிங்னா வாக்கிங்கு போணு சாப்பாடு கம்மி பண்ணணுமா அது நம்மளால முடியாது எப்டி போயனுக்குது
அம்மா இவ ஒரு நாளைக்கு எத்தன முட்ட சாப்பிடுறாரு
அவர் நாளைக்கா ம் ம் எட்டு எட்டு முட்ட கிட்ட சாப்டு வாரு ம்
அதா அர்ச்சனாக்கே சொன்னா ஆறு முட்ட சாப்பிடணுமா ஒரு நாளைக்கு எனக்கு ஆறு முட்ட குடு என்ன ரெண்டு முட்டய நீ கஷ் டப்பட்டு சாப்பிடற ஆறு முட்ட சாப்பிட்டினா வாந்தி எடுத்
அதுல்லே டைஜிஷன் ஆவாது ஃபஸ்ட் வந்து ஒரு ஒரு முட்டையா ஒரு ஒர் முட்டையா இன்குளூட் பண்ணணு ஒரேடியா நம்ம சாப்புட்றோன் சாப்டோன்னா அது டைஜிஷன் ப்ராப்ளோ ஆயிரு அப்பறோ அவங்களுக்கு தா ஹெல்து இதாயிரு அதனால ஒன்ன ஒரு ஒரு நாளக்கி ஒன்னு ரெண்டு நாளைக்கி கழிச்சு இன்னொன்னு அந்த மாரி மிக்ஸ் கூட கூட கூட அக்ட் பண்ணி வரணு அப்போ வந்து ஈவன் பேலன்ஸ் குடுக்கு மோஸ்ட்லி ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா ஒரு நாளைக்கி பத்து, பன்னெண்டு சாப்புடணு முட்ட மட்டுமே அது மு ட்ட இல்லன்னா கொஞ்சோனு சிக்கனு ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணு ஃபிஷு ஒன்னு எடுத்துக்கணு அவங்க ஃபிஷ் எல்லா எடுக் காத போது ம் கம்பல்சரி முட்ட எடுக்கணு வெஜிடேரியன்காரங்க இது சாப்பிடலா பன்னீரு பட்டரு அதுக்கப்பறோ காளானு, வெஜிடபுள்ஸு, ஃப்ரூட்ஸு அதெல்லா எடுத்துக்ன்னா அவங்களுக்கு பாதாம், பிஸ்தா அதெல்லாருக்குல்ல அதெல்லா கொஞ்சோ நட்ஸ்செல்லா அது கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ சாப்னே வந்தா ஈவனன் பேலன்ஸ் கொடுக்கு அந்த மாரிதா சப் ஒயிட் ஐட்டமா ரைஸு சக்கர அந்த கலர் லருக்கிற ஃபுட்டெல்லா அவாய்ட் பண்ணணு அதெல்லா அவாய்ட் பண்ணா ஈவனா பேல எப்டியு பார்ட்டிக் நாப்பது வயசுக்கு மேல எப்பயுமே சாப்பாட கண்ட்ரோலா வச்சுக்னு எக்ஸசைஸ் பண்ணனு ஆ யோகா பண்ணணு அதெல்லா பண்ணா இன்னு கொஞ்சோ நல்லா வலால் சப்சூட் எதுவு யூஸ் பண்ணக்கூடாது இந்த இன்ஸ்டாகிராம்ல அது இதெல்லா யூடூப்ல போடுறதெல்ல சாப்டவே கூடாது சாப்ட்டா பின்னாடி இப்ப தெரியாது கொறையு வெயிட் லாஸ் ஆகு ஆனா பின்னாடி நம்ப்ளுக்கு எஃபெக்ட் குடுக்கு அது நம்ப்ளுக்கே தெரியாது
ஆனா நிறைய பேரு ஹெல் த்து ட்ரிங்க்ஸ் வந்து சாப்ட்டா வய் வெயிட்லாஸ் ஆகுதுன் சொல்றாங்க அதுக்கு தா நா கேட்டே
ஆ இல்ல இல்ல இல்ல வேனா வேனா அது வந்து வேற மாரி ரியாக்ட் இப்ப தெரியாது கொறஞ்ச மாரி தெரியு ம்மா அதுக்கப்பறோ பின்னாடி ஏஜ் ஆக ஏஜ் ஆவ உங்ளுக்கு எஃபெக்ட் பின்னாடி குடுக்கு போன்டேருது அது க்கப்றமா ஸ்கின்னு லூஸ் ஆவுறது அதுக்கப்பறமா மெட்டாலஜி முக்காரியு அ அது மாரி எல்லா இருக்கு நெறையா இர்க்கு எஃபெக்ட்டு அது நம்ப்ளுக்கு தெரியாது டாக்ருங்களுக்கு தா தெரியு எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியு ஏன்னா அந்த ஃபீல்டுலயே இருக்கிறதுனால நம்ளுக்கு தெரியு ம் ஆ நன்றி தோழி